நல்லாரு நல்லா இருக்கீங்கள நல்லா இருக்கோ தோழி வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
அ ரொம்பவே நல்லா இருக்காங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க வீட்ல
சும்மாதா தோழி வீட்லதா தோழி இருக்கோ சமச்சு சாப்டாச்சா
ஆ சமையல்லா மு டிச்சு தோழி
என்ன தோழி சமையல்
இன்னக்கி மதிய வந்து நாங்க சாம்பார் சாப்டோ வீட்ல சும்மா இருக்கன் சொல்லும் போது சொன்ன பெண்களுக்கு வந்து பொழுதுபோக்குறதுக்குனு சில நேரங்கள்ல இருக்குல்ல அந்த மாதிரியான நேரங்கள. நம்ப பயனுள்ளதா பயன்படுத்துனா ரொம்பவே நல்லாருக்கு அப்டின் நா நெனைக்கிற தோ
ஆமாங்கத் தோழி
சின்ன சின்னதா நம்மள ஏதேன்னு ஒரு வருமானம் வீட்றதுக்குடிய விஷயங்கள் அப்படி செய்யலா அது இல்லன்னா சொல்லுங்க தோழி
தோழி நீங்க பேசுறது கொஞ்சம் லோ ஆகி ஆகி கேக்குது
ஆஹ் இப்ப தெளிவா கேக்குதாங்களா அஹ் நீங்க வீட்டுல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய விஸ்
கேக்குதுங்களா தோழி சொல்லுங்க
சேமா இருக்கு இல்லையா
ஆமா
ஆமா தோழி ஏதுேனும் நீங்க சிறிய அளவுல வீட்டுல இரு வீட்ல இருந்தபடியே பண்ணலாம் இல்லையா
ஆமாங்க தோழி ஆமாங்க
வச்சி செஞ்சிருக்கு
பண்ணியிருக்கேன் தோழி நானு நானு முதல்ல இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன் இப்ப இந்த ஒரு வருஷம தான் நான் வேலை பார்க்கல இதுக்கு நடுவுல வீட்டுல இருந்தே நான் வேலை பார்த்துட்டு இருந்த தோழி ஒரு அது ஒரு டூ மந்த்ஸ் அப்படிதான் தோழி வேலை பாரத்துருந்திருப்பேன் அந்த எழுத்து கையெழுத்து எழுதி கொடுக்குற வேலைகள் தோழி அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தேன் நானு அதுக்கப்புறம் கேக்குதுங்களா தோழி
அஹ் உங்கள எனக்
அந்த மாரி அந்த மாரி இப்ப எழுதி குடுத்து வேல பாத்துட்டு இருந்தான் தோழி அது ஒரு ஐடி கம்பெனி மாதிரி வேல பாத்துட்டு இருந்தோம் இப்ப நான் புள்ளையை பாத்துக்கிறதுனால என்னால முடியல சரி இதுக்கு பெட்டரா இருக்கும்ன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் தோழி
ஓகே சரியா சொன்னீங்க ஏன்னா வீட்டுல இருக்கணும் நம்ம குடும்பத்தையும் கவனிச்சுக்கணும் அதே நேரம் ஏதானும் பயனுள்ள விஷய ங்களும் பண்ணணும் இல்லையா பெண்கள் அதே மாதிரி பாரத்தீங்கன்னா ஒரு சமூக வலைதளங்கள்ல இல்ல ஆன்லைன்ல நம்ம பாக்குறல வேலைகள் அது நமக்கு நம்பக தன்மையானதா இருக்குமா பணம் கண்டிப்பா கெடச்சிருமா
அது தெரியாது தோழி அது நம்பகத்தன்மை கொஞ்சம் எல்லா இதயும் நம்ப முடியாதுல தோழி
எல்லாத்தையும் நம்ம நம்பிட முடியாதுல
ரொம்பவே சரியா சொன்னீங்க எனக்கு மே அந்த ஒரு ஐயத்தினால தான் ஒரு சமூக வலைதளம் மூலியமா வர வேலைகள நான் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கரதில்ல அப்படியனாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா அப்படி வரும்போது பெரும்பாலும் நம்ம வந்து அந்த கம்பெனி நம்ம வேல ஒரு நமக்கு ஒரு
சொல்லுங்க நீங்க பேசுறது ஏன் தோழி வாய்ஸ் வந்து விட்டு விட்டு வருது நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா கேக்குதுங்களா தோழி நான் பேசுறது தோழி கேக்குதுங்களா தோழி நான் பேசுறது பேசுங்க தோழி கேக்குதுங்களா தோழி